ஹலோ
ஆ கேக்குதா
ஹலோ கேக்குதா
ஆஹ் கேக்குது
என பண்றீங்க
சும்மாதா இருக்கே நீங்க என்ன பண்றீங்க
நானு சும்மாதா ஒக்காந்துட்ருக்கே ஹ நா சாப் நீங்க சாப்டீங்களா சாப்டீங்ளா என்ன சாப்டீங்க
ஹலோ
கேக்குதா உங்ளுக்கு ஹலோ ஹலோ ஹலோ உங்ளுக்கேக்குதா ஹலோ கேக்குதா உங்ளு ஹலோ ஹலோ
ஹலோ கேக்குதா
ஆஹ் எனக்கேக்குது உங்ளுக்கேக்குதா
இவ்ளோ நேர நீங்க பேசுனது எதுவுமே எனக் கேக்கவே இல்ல
இப்ப கேக்குதா உங்களுக்கு
ஆஹ் இப்ப கேக்குது
என்ன சாப்டீங்க
ரவ உப்மா நீங்க என சாப் ட்டீங்க
நா தோசையு சட்னியு சாப்ட
அப்டியா
ஆமா எப்டி நீங்களே சமைப்பீங்ளா வீட்ல யாரு நா இப்ப படிச்சுகிட்ருக்கே
ஓம் இனி காலேஜ் போ போறீங்களா இல்ல
ஆமா இனி காலேஜ் போ போற
ஆஹ் நானும் அதேதான் நானும் டுவெல்த் முடிச்சே சைனி காலேஜ்
ஓ அப்டிங்களா உங்க காலேஜ் எல்லாம் ஓபன் ஆயிருச்சா உங்க காலேஜ் ஓபன் ஆய்டுச்சா
இல்ல இல்ல இனிமேதான்
ஓ அப்படிங்களா எனக்கும் இனிமேல்தான் அடுத்த வாரம் இல்லாட்டி அதுக்கு அடுத்த வாரம் ஸ்டார்ட் ஆகும்
அப்படியா ஆட்ச்ஸா நீங்க
ஆமா நீங்க
நான் இன்ஜினியரிங் போலான்னு கவுன்சிலிங் போட்டுருக்கேன்
ஓ அப்டிங்களா
ஆஹ்
நானும் இன்ஜினியரிங் பாத்தேன் ஆனா இந்த டைம் மார்க் ரொம்ப கம்மியா வந்து அதுக்கப்புறம் கவுன்சிலிங்ல நெறைய பேர் சேர்ந்திருக்காங்க அவ்வளோ சீக்கிரமா சீட்டு கெடைக்காது அதனாலதான் நான் அப்ளை பண்ணல
கட்டாச எவ்வளவு வந்தது
ஏ என கோறு அது கட் ஆஃபு
அப்படியா
ஆமா உங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப்
எனக்கு வந்து ஒன் செவன்டி ஒன்
ஓ அப்பனா உங்களுக்கெல்லாம் நல்ல காலேஜ் கெடைக்கும் நல்ல காலேஜ் கடைக்கும் அதுலல்லாம்
ஆஹ்
அதுவும் இந்த டைம் நான் பாத்தேன் நிறைய பேரு லைக் ஹையஸ்டா இந்த டைம் அப்ளிகேஷன் போட்டனால நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதான் அதுல இருந்தனாலதான் நான் போல நான் இப்பதைக்கு வந்து சைபர் செக்யூரிட்டி படிக்கலாம்னு இருக்கேன்
அப்டியா
ஆமா நீங்க என்ன இன்ஜினியரிங் யோசிச்சட்டு இருக்கீங்க சிவில் இன்ஜினியரிங்கா ஆ
இல்ல இல்ல நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரி போனும் அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்
ஓ நல்ல ஸ்கோப் ட்ருக்கு நானு கவுன்சிலிங்ல போம்போது சி எஸ் சி தா யோசிச்சே சரி நம்மளுக்கு அதா கெடைக்கலன்னு சொல்லி கம்ப்யூட்டர் ரிலேட்டடா தேடி பாத்தே
இப்ப எல்லாருமே வந்து எனக்கு சி எஸ் சி தா கெடைக்குமான்னு தெரியல ஏன்னா இப்ப எல்லாருமே சி எஸ் சி தா எடுக்க பாக்கறாங்க ஏன்னா ஸ் சிவிலு மெக்கானிக்கல்லா வேல்யூ இல்லா ஆமா ஐசு எல்லாமே வேல்யூ இல்லா ம ஆயிடுச்சு அதனால எல்லாரு இப்ப சி எஸ் சி லதா நிக் கிறாங்க
நம்மளுக்கு ஒண்ணு கோர்ஸ் கெடைக்கு இல்லைன்னா காலேஜ் கெடைக்கு நீங்க எப்டி நல்ல காலேஜ் எதிர் பாக்குறீங்களா லைக் கொஞ்ச நல்லா ஹை லெவல் காலேஜ் எதிர்பாக்குறீங்களா
ஹை லெவல் காலேஜ் எல்லா என் கட் ஆஃப்க்கு கெடைக்காது ஒரு ஆவரேஜ் லெவல் காலேஜ் பாக்கலான்னு இருக்கே
நீங்க செகண்ட் ரவுண்ட்ல வந்தீங்ன்னா ஒரு அளவுக்கு உங்களுக்கு ஹை லெவல் கெடைக்கு
ஆஹ் கெடைக்கு
வா வந்துரு
ஆ னா கேட்ட குரூப் கெடைக்குமானு தெரியல இல்ல ஆமா
ஆமா அது இருக்கு ஃபஸ்ட் ரவுண்ட்ல நம்ம போனா நம்மளுக்கு ஒரு கான்பிஃடன்ஸ் இருக்கு கேட்டது எங்க வேணாலு குடுத்துருவாங்க
ஆமா
நீங்க வேற ஏதோ லீவ்ல ஏதோ புது சா ஏதோ பண்ணீங்களா
நா வந்து ஹிந்தி கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணுனே
கத்துக்கிட்டீங்களா
இல்ல கத்துக்கவல்லா இல்ல சும்மா ஜாயின் பண்ணே எதுக்கு பண்ணேன்னு எனக்கு தெரியல
ஓ அப்படிங்களா நா லா ஸ்ட் இயர் ஹிந்தி கிளாஸ் போனே நா நல்லா கத் துக்கிட்டேன் கொஞ்ச ஓரளவுக்கு பேச சுவே இப்போ
ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸா
இல்ல இல்ல ஹிந்தி கிளாஸ்தா
ஆஹ்
நானும் போனே ஓரளவுக்கு நானு கத்துக்கிட்டே ஓரளவுக்கு பேசுவே நானு
அப்டியா
வேற இந்த லீவ்ல ஒண்ணுமே இல்ல நான் புக்கு நெறைய நாவல்ஸ் நெறைய படிப்பேனால அதெல்லா உக்காந்து படிச்சுட்ருப்பே நெறைய மூவிஸ் அதெல்லாம் பாக்கறனால அதெல்லாம் நெறையாவே பாப்பேன்
ட்ரிப்பெல்லாம் போலயா ஃபேமிலி கூட
ஆ ட்ரிப்பு போயிட்டு வந்த பேங்களூர் போயிட்டு வந்த அப்பறம் இன்னும் ரெண்டு மூணு இடத்துக்கெ எல்லாம் போயிட்டு வந்த கோவில் இருக்கிற இடங்கள் எல்லாம் நீங்க போயிருக்கு நீங்க போனீங்களா ட்ரிப்பு
நான ஊட்டிக்கு மட்டும் போயிட்டு வந்தோம் அதுக்கப்பறம் ஒரு ஃபேமிலில ஒரு அண்ணாக்கு கல்யாணம் இருந்துச்சு அதுல அப்டியே பிஸி ஆயிட்டோம் அதுக்கப்பறம் எங்கேயோயும் பிளான் போல
எங்களுக்கு இப்தான் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு ஒரு கல்யாணம் இருக்கு அங்கதான் போலாம்னு திருப்பி ஒரு பிளானு வேற நீங்க மூவி அதெல்லாம் பாப்பீங்களா
பர்ஸ்டா பாத்துட்டு இருந்தேன் இப்ப அதுல இன்ட்ரெஸ்ட் போயிருச்சு ஏன்னு தெரியல
ஓ அப்ப இப்ப புதுசா வர படம் எல்லாம் அவ்வளோக்கா பாக்க மாட்டீங்களா
ஆஹ் இ புதுசாக வர பாக்கறதில
ஓ யார் ஃபேன் நீங்க இப்டி மூவி பாத்தளைக்கு இப்டி இருக்கும்ல நான இந்த மூவி பா இந்த ஆக்டர் மூவி பாப்பேன் அப்டி
இப்ப சி எம் மா இருக்காங்கல்ல அவங்க
ஓ அவங்க படம் இப்ப வரதில்லனால நீங்க பாக்குறது இல்லயா
அதனால அது ஒரு ரீசனா இருக்கும்
அப்ப நாங்க நீங்க நல்லா ஒரு ட்ரூவான ஃபேன் போல
ம்
வேற நீங்க சமைப்பீங்களா நானும் உங்க மாரிதான்
ஆஹ்
ஆனா நான் எல்லா படமும் பாப்பேன் எந்த படம் பாக்க மாட்டேன் அப்டிலாம் இல்ல
ஓ
அவர் மூவினா கொஞ்சம் நல்லா ரசிச்சு பாப்பேன் இல புதுசா வர படம்னா எல்லாமே ஆமா கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும் அவங்க படமெல்லாம் வந்தா கரெக்டா தியேட்டர் போய் பாத்துருவேன் மிச்ச படம்னா ஆன்லைன்ல இல்லன்னா டிவில வரும்போது உட்காந்து பாப்பேன் நீங்க குக்கிங் எல்லாம் பண்ணுவீங்களா இல்ல எனக்கு சுத்தமா சமைக்க தெரியாது உங்களுக்கு
நான வந்து இந்த லீவ்ல தான் அப்டி கொஞ்சம் கொஞ்சம் அப்டி ட்ரை பண்ணிட்டு இருக் க்கன்
நான ஒரு சில நேரம் ட்ரை பண்ணுவேன் ஆன அந்த ட்ரை பண்றதும் கரெக்டா வராது தோச அதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணுவேன் ஆனா என்னன்னா அது கல்லயே ரெண்டு மூணு டைம் ஒட்டிருச்சு அதனால நான அவ்வளவுக்கா ஒண்ணுமே பண்ண மாட்டேன் சும்மா மேகி சாயா அதெல்லாம் மட்டும் போடுவா அவ்ளவுதான்
தோச ஊத்துவேன் அது எனக்கு கொஞ்சம் எ எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு
எனக்கு வந்து வீட்டுல அம்மா அக்கா எல்லாரும் இருக்கறனால எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ்ம் இல்ல
அப்டியா
நான ட்ரை பண்ண வேணாம் ரெண்டு மூணு டைம் தோச சப்பாத்தி கூட எனக்கு மூணு அக்கா இருக்காங்க
அப்டியா
ஆமா
அப்ப நீங்க எந்த வேலையு பாக்கமாட்டீங்க வீட்ல ஜாலியா இருப்பீங்க
ஆமா ஃபுல் டைம் ஜாலியாதா இருப்பே
உம்
சும்மா ஃப்ரெண்ட்ஸோட பேசி டி வி பாத்தா அப்டியே எனக்கு நேர போயிரு நீங்க எப்டி உங்களுக்கு அக்கா தம்பி யாரு இருக்காங்களா
எனக்கு ஒரு தம்பி
அப்ப நீங்கதா எல்லா வேல பாக்கணு
ஆமா அதுவும் மோஷ்சா நான் பாக்க மாட்ட
எப்பயாச்சு
செரி நா வந்து கொஞ்ச நேர கலிச்சி கூப்பட்ற்ற
ஆஹ் செரி ஓகே நோ பராப்ளம்